சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்ல தோழி நீங்க சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
இல்ல தோழி இனிமேதா சாப்டுனு இப்பதான் கொழந்தைங்கள ஊட்டி விட்ருக்கே என்னோட புரு வந்துதான் சாப்புடுவே
சேரி சேரி ஏன் கொழந்தைக்கி இவ்ளோ நேரமா ஊட்றீங்க சீக்
இல்ல ஒ சீக்கிரம் தா ஒம்பது மணிக்கு ஊட்றது டைமிங் அதா
சேரி சேரி சேரி சேரி என்ன செஞ்சீங்க
எதுவு இல்ல சொல்லி இப்போ தோழி இப்போ இப்போதைக்கு டிஃபன் தா தோசய சட்னி தா அரச்சே
ஏன் தோழி இன்னிக்கு கம்மியா இருக்கு
இல்ல தோழி கொஞ்ச உடம்பு சரியில்ல காலையிலருந்து அதனால நா வெளிய போல எங்கேயு வீட்ல இருக்கிறதுல ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கலான்னு செஞ்சுட்டே தோழி
சேரி சேரி என்ன ஆச்சு ஒடம்புக்கு
அதா தலவலிதா கொஞ்சோ எங்க மாமனார் கூட ஒடம்பு சரி இல்ல சொல்லி இங்கதா இரு தாங்க இப்பதா டுலா போனாங்க சேரி சிம் ப்ளா பண்ணிக்லா இப்போத் இத சொல்லி டிஃபன் பண்ணிட்டே தோழி
சேரி சேரி தோழி
உம்
ம் சொல்லுங்க தோழி எத பத்தி பேசனு நாங்கதஸ் புளி கொழம்பு புளி கொழம்பு அப்பளம் இப்ப முட்ட நைட்டுக்கு
செரி தோழி இன்னிக் என்ன பேசலானா அந்த சுகப்பிரசவம் ஸீ ஸெக்ஷன்னு பிரசவம் பண்றாங்கள அத பத்தி நாம ரெண்டு பேரு பேசலா உங்கள்க்கு என்ன தோழி ஆ சொல்லுங்க தோழி
உங்கள்க்கு வந்து சுகப்பிரசவமா இல்ல அறுவை சிகிச்சையா
எனக்கு சுகப்பிரசவதா தோழி ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க சுகப்பிரசவ து நல்லது அவ்ங் பா அவ்ள வலி இருக்காது சீக்ரமா அது க்யூர் ஆய்ரு அது அப்டி இப்டின் சொல்லுவாங்க இருந்தாலு உங்களுக்கு சுகப்பிரசவ தா சி செக்க்ஷன் அளவுக்கு தா அதுவு அந்த அறுவசிகிச்சை மாரிதா ஏன்னா ரெண்டுத்துக்கு தையல் போடதா செய்றாங்க என்னனா அந்த அறுவ சிகிச்சைக்கு வந்து கொஞ்சோ நெறய தையல் போடுவாங்க இதுக்கு கொஞ்சோ கம்மி இருந்தாலு வலி ஒன்னுதா ஒரு தாய் வந்து மறு ஜென்மம் எடுத்து வர்றதுதா அந்த கொழந்தை பிறக்குற தருணம்னு சொல்லுவாங்க அந்த அந்த இது நாங்க அந்த என்ன சொல்றது அந்த வலி நம்மளுக்கு தெரியு
ஆமா தோழி
காலங் பழையக்காலத் ஆளுங்களா என்னா சொல்வாங்க இல்ல அதுல்லா ம் என்ன சொல்றது பே சுகப்பிரசவ வந்து ஒர் ஒங்கு இல்ல அவ்ள வலி இருக்காது த அட் கொஞ்சோ நேரத்துலயே நாங்க நடக்கலா எந்திர்ச்சு உக்கார்லா அப்ற ஆனா அந்த வலி என்னன் எங்களுக்கு தா தெரியு
ஆமா தோழி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லயா அது அறுவை சிகிச்சை கின் நறிய தயல்ல சுகப்பிரசவத்துக்கு கொஞ்சோ தயலா அப்டிலா எதுமே இல்ல தேல் அப்டிலா ஒன்னுமே இல்ல ஏன்னா எனக்கு வந்து இதுதா நார்மல் டெலிவரி தா சுகபிரசவோ ஆனா எனக்கு வந்து இருவத்தஞ்சு தையல் போட்டாங்க
ம் ம் ம் என்ன சொல் என்ன தோழி சொல்றீங்கன் சொஞ்சு தய்யலா அப்டி என்ன உங்கள்க்கு ப்ராப்ளமா இருந்துச்சு கொழந்த ரொம்ப வெயிட்டா இருந்துச்சாக் தோழி
கொழந்த வெயிட் கம்மி தா ரெண்டு கிலோ தா அவங்க இருந்தாங்க அந்த ட்ரைனிங்க்காக வராங்கல்ல எங் இங் டாக்டர்ஸானா ட்ரைனிங் பசங்க இர் பாங்கள அவங்கதா எனக்கு டெலிவரி பாத்தது ஒழங்கா இது பண்ணல
அதா தோழி எந்தா தோழி அந்த என்ன சொல்ல அரசு மருத்துவமனலா அந்த மா அதுதா பண்றாங்க சில அரசு மட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சில அரசு மருத்து இந்த மாரி இப்டிதா பண்றாங்க நானு நெறய நெறய பேருக்கு நா கேட்ருக்க இந்த மாரிலா நானு அரசு மருத்துவமனைலதா எனக்கு பிரசவ ஆச்சு ஆனா அங்கு குற டா என்ன சொல்ல டாக்டர்ஸ் எல்லா எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அது
ம் ஆனா எங்க டாக்டர்ஸ்ல்லா எப்டி சொல்றது ரொம்ப திட்டிட்டு ஏன்னா என் நா எனக்கு வந்து நைட் டைம்ல தா பெயின் வந்துச்சி அது அவங்க தூங்கற டைம்ல போய் நம்ம டிஸ்டப் பண்ணிட்டோமா என்ன தெரிய அதுக்கு அவ்ளோ திட் டு எதுக்கு இப்ப வந்தீங்க காலைல வர வேண்டியதான வலி
அப்டி எல்லா இல்ல தோழி அப்றோ திட்ட திட்டக் கூடாது ஏன்னா வலி வ பிரசவ வலி வந்து எப்ப வேணாலு வர்லா அது நம்ம கையில ஒன்னு இல்ல கடவுள் கையில் இருக்கு டாக்டர் எதுக்கு இருக்காங்க அதுக்கு எதுக்கு அரசு மருத்துவமனைனு சொல்றாங்க எப்ப வேனாலு அவுங்க அவேங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனு அவுங்களுக்கு எதுக்கு சம் சம்பளம் குடுக்குறாங்க அரசு இந்த மாரில இருங்கவங்க வர பேஷண்டலா நல்லா பாக்கனு சொல்லிதானே அவுங்க அர்டர்ரா இருக்கு
கரெக்ட் தா தோழி எப்பத்துல இரு இந்த வலி இருக்குன்னு என்ன கேட்டாங்க எனக்கு வந்து காலைல இருந்துல்லா வலி இல்ல ஜெஸ்ட் ஒரு ஒன் அவர் தா வலி கூட அவ்ளவா இல்ல அந்த பன்னீர் கூடோ சொல்றாங்க அது வீட் வீட்லயே ஒடைசிச்சி அது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கொழந்த எனக்கு அது கூட தெரியல வெறு எனக்கு வந்து ஒரு மோஷன் போற மாரி ஃபீல் மட்டு தா வலி அவ்ளவா இல்ல அதுக்கு ஹாஸ்பிட்டால் போனதுக்கே என்ன ஒன் அவர்ல உனக்கு என்ன டெலிவரி பெயின் வரமா எதுக்கு நீ வந்த அப்டி இப்டின்னு சொல்லி நெறைய திட்டு
ம் ம் ம் ம் சில பேரு அப்டிதா திட்டுறாங்க தோழி ஆனா நா நா இருந்த நா போன ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப நல்ல டாக்டர் எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்றது அந்த சுகப்பிரசவத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க நா நாலு நாளா அட்மிஷன்ல இருந்த அந்த நால் நாள்லா வந்து எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பாத்தாங்க சுக பிரசவத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க நல்லா நல்லா என்ன சொல்றது நல்லா ஆப்ரேட் கோ ஆப்ரேட் பண்ணாங்க அவங்கல்லா
பரவால்ல தோழி நீங்க நாலு நாள் இருந்து உங்களுக்கு நல்லா பாத்தக்கலா நால் நாள் நா ஆஃப்னவர் கூடோ ஹாஸ்பிட்டல்ல இல்ல தோழி வலி வந்துச்சு போனேன்னு டெலிவரி ஆயிடுச்சி அதுக்கே எனக்கு அவ்ளோ திட்டு விட்டிருந்த அடிச்சிருப்பாங்க போல அந்த மாரிலா பண்ணாங்க
வெக்கமா போனே
ம் எனா இதுவு பே இதுவு வலிதா அறுவை சிகிச்சையு வலிதா இது என்ன நம்ப அப்டியே வலிய அனுபவிக் என்னா அவுங்க மைக்கம் போட்டு அவுங்க இது பண்றாங்க அதுதா வி
ஆ ஆமா ஆமா தோழி ஆனா மயக்கோ மயக்க ஊசி போட்றாங்லா அதுக்கப்றோ அவுங்களுக் வலி அதிகமா இருக்கு நம்மளுக்கு கொஞ்சோ சுகப்பிரசம்கு வந்து கொஞ்ச நேரம் ஒட்காந்து எந்திரிக்கலா படுக்கலா அதெல்லாம் தா ஆனா அவுங்களுக்கு இப்ப வந்து ஒரு ஆள் இல்லன்னா அவுங்கனால எந்திரக்க ஒட்கார கூட முடியாது அந்த மாரி வலி இருக்கு சொன்னாங்க ஏன்னா என்னோட அக்காக்கு வந்து அறுவை சிகிச்சை தா பண்ணாங்க அப்போ நா அவுங்க சொன் அவுங்க சொன்னது எனக்கு தெரியு ஏன்னா நா வந்து பாத்துட்ட பிரசவோ சுக பிரசவோ நானு ஒரு அக்காக்கு பாத்த இன்னொரு அக்காவுக்கு வந்து இந்த மாரி தா பாத்திருக்க அதனால கொஞ்சோ ரெண்டுத்துக்கு வலி அதிகம் தான்னு நான் நெனைக்கிறே
ஆமா ரெண்டுத்துக்கு வலி அதிகம் தா
அப்றம் நம்ம ஆளுங்கல்லா என்ன சொல்லுவாங்க சுகபிரசவோ ரொம்ப நல்லது அதுவே பரவால்ல அது வலி இருக்காது போன ஒடனே பெத்துக்லா போன ஒடனே பெத்துக்லா அந்த ராஜிக் ஒன்னுமே இல்ல போனோ எனக்கு வலி இருந்துச்சி ஆனா நா என்னால என்ன சொல்றது என்னங்க ஸ்ட்ரென்த் இல்லையா இதுல எனக்கு என்னன்ன தெர்ல நா எனக்கு நால் நாள் ஆச்சு நா கொழந்த பெத்து ஆனா என்னோட கொழந்த வந்து ரொம்ப சின்னதுதா ரெண்ர கிலோக்கு குள்ளதா இருந்துச்சி
ம் ம்
அது பெத்து எடுக்கறதுக்கே நா ஃப்ர்ஸ்ட் அந்த காலத்துல எல்லா நாலு கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ மூன்ற கிலோலா
எல்லா பத் பெத்திருக்காங்க
பெத்துக்கறாங்க இப்போல்லா ஒரு கொழந்தைக்கு நாம ஓ என்ன சொல்றது ஒரு ஒரு வழி ஆயிட்ரோ
ஆமா ஆமா என்னவோ எல்லாமே சொல்றாங்க நீங்க செரியா இப்ப நம்ம வழியில ஏதாவது வழியில ரொம்ப துடிச்சா இந்த வலிக்குள்ள தாங்க மாட்றிங்க நீங்க சரியா சாப்ட மாட்டறீங்க அதால இப்டி பண்றீங்கனு வீட்ல இருக்கற பெரி பெரியவங்கதா அத சொல்லிட்றாங்க
ஆமா நீ பண்ணு
அ இப்ப இருக்கிறது எல்லாமே எதுவு ஹெல்தியா இலன்னு அவுங்களுக்கு தெரிய மாட்து ஃபஸ்
ஆமா இப்ப நாம சாப்பற சாப்பாட்டே இப்ப எல்லாமே வந் இது என்ன சொல்றது ஹெல்தி இல்ல எல்லாமே வந்து மருந்து போட்டு அந்த மாரி தயாரிச்சி ஒரு காய் சாப்புனா சாப்ட்றா கூட அதுலு மறந்துதா ஒரு பழம் சாப் நா கூட அதிகோ மருந்து தா எ எதுவுமே வந்து இயற்கையா வரதில்ல அதனாலே என்னமோ நம்மளுக்குல்லா ஆமா அதனால என்னமோ நம்மளுக்குல்லா ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமே
ஆ பழையங் காலத்துல அந்த மாரிலா எதுமே லே எல்லாமே நல்லா இருந்த்ச்சி அவுங்க நல்லா இருந்தாங்க சில பேர் வீட்லேயே பெத்துப்பாங்கன் சொல்றாங்க
வீட்லயே பெத்துக்கிறாங்க பாத்ரூமுக்கு போனே சும்மா போய் உக்காந்தே அப்டியே பாத் ரூம்ல பெத்துக்கிறாங்க சொல்றாங்க இன்னமு நம்மளுக்கு வலினா அவுங்ளுக் தெரிஞ் கொழந்தைங்க அரும நம்மளுக்கு அவ்ளோ தெரிது இப்பல்லா இருக்கராங்க என்ன அங்கங்க கொழந்த பெத்துட்டு அந்த குப்ப தொட்டியில போட்ர வேண்டியது அவுங்களுக் செர் நெஜமா எப்டி வலியோட பெறக்குறதா இல்ல சும்மா பெ பெற்று எடுக்கறாங்களா என்னமோ
அது அவுங்களுக்கெல்லா எப்டிதா மனசு வர்துன் கூட தெ தெரியில அங்கங்க கொழந்தைங்க இல்லாமே எவ்ளோ கஷ்டப் பறாங்க
இன்னுமே அது ந அந்த மாரி நடந்துட்டுதா இருக்கு ஒரு சில எடத்துல இப் அப்ப கூட அந்த மாரிதா நடந் இருக்கு நா நியூஸ் பேப்பர்ல இப்ப பாத்தே கொஞ்சம் கொஞ்ச ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த மாரி
ஆமா நியூஸ்ல அதிகமா இந் மாரி வருதுதா
அப்போ தண்ணியில போட்டுரு போட்றாங்க பெத்து காவால போட்டுறாங்க நாங்க ஒரு கொழந்த பெத் து ஆ பெத்து எடுத்துட்ட பிறகு நம்ம அந்த வலில கொழந்த தா உலகம்னு நாங்க இருக்குறோ
ஆமா இல்ல நெறைய பேரு இல்லாதவங்களுக்கு தா அந்த குழந்தையோட அரும தெரியுது தவிர இருக்கிறவங்களுக்கு அது தெரியவே மாட்து
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா
இப்ப நாங்க பெத் துக்கறாங்க பெத்துட்டு அப்டியே விட்டுறாங்க பாட்டுக்கு அவுங்க மட்டு கொஞ்ச இந்த சே மேகப் பண்ட்டு அப்டி போறது இப்டி போறது இருக்காங்க அந்த கொழந்தைய கேர் பண்ண மாட்றாங்க அந்த மாரி பொம்பளைங்க கூட இருக்கங்க இந்த மா
இருக்காங்க இந்த நாட்ல வந்து கொழந்தைங்களுக்கு ஆச இருக்கு அவுங்களுக்கா அது ஆ அவங்களுக் கொழந்தைங்க இல்ல கொழந்தைங்க பெத்துட் டு அவுங்களுக்கு என்ன சொல்றது அந்த கொழந்தைங்களோட அரும தெரியாம தூக்கி போட்றாங்க அந்த மாரி இருக்காங்க சில பேர் கொழந்த பெத்துக்கறதுக்கே பயந்து பெ பெக்காமலே இருக்காங்க அந்த மாரி கூட இருக்காங்க இந்த காலத்துல
இப்போ என்ன ஆச்சினா ரீசனா ஒரு ஃபங்க்ஷன் போய்ருந்தே அங்க வந்து ஒரு ஒருதங்களுக்கு வந்து ஒம்போது வருஷமா கொழந்தையே இல்லையா
ம் ம்
அவங்க அக்காக்கோ அவங்க தங்கச்சிக்கோ ரெண்டு பேரு அக்கா தங்கச்சிக்கு அக்காக்கு வந்து ஒம்பது வருஷமா கொழந்தல்ல தங்கச்சி க்கு அஞ்சு வருஷமா கொழந்த இல்லையா
ம் ம் ம்
அவங்க அப்படியே ஏ கொழந்தைய பாத்தோன்னா அயோ எனக்கு கொழந்த வாங்கவே அவங்க தயங்குறாங்க குடுப்பாங்களா குடுக்க மாட்டாங்களா நம்மளுக்கு கொழந்தைல்லன்னு குடுக்க மாட்டாங்க அப்டில்லா நெனைக்கிறாங்க சில பேரு நம்மனா அப்படி எதுக்கு பண்ணனு
என்னா இப்போ இருக்கிற ஆளுங்க அப்படிதாம்ப்பா இருக்காங்க அப்படிதா தோழியிருக்காங்க கொழந்தை இல்ல அவளுக்கு ஏ அவகிட்ட நம் கொழந்த குடுக்க கூடாது அவங்க வந்து நம் அங்க சீமந்தோ அப்போல்லா ஆ இவல்லா இவல்லா வரக்கூடாது
அதுக் ம் அதுக்கு நா என்ன பண்ணே அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அப்படியே இருந்து எடுத்துடு அவங்க மடியில வச்சுட்டே அவங்க ரொம்ப நேரோ
அப்படியா ஆ ஆ ஏன்னா இப்ப பழைய காலத்து ஆலுங்களா அந்த மாரி இப்ப கூட அந்த மாரி பிஹேவ் பண்ணதா செய்றாங்க
ம் ம் உங்க கொழந்தைய தூக்கிட்டே நா எனக்கு அந்த மாரி கொழந்த பெத்துக்கணு வந்துட்ணு அப்டி இப்டின்னு அவங்க கொஞ்சோ கண் கலங்கிட்டாங்க
ஏன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்க தெரியு அந்த அதெல்லா ஒண்ணு இல்ல அப்படின்னு என்னப் பழைய ஆளுங்க அதெல்லா தெரியாத அவங்கலா சென்டிமெண்ட் மாரி பாப்பாங்க
ம்
இது இவங்க கிட்ட குடுத்தா கொழந்தைக்கு ஏதாச்சு ஆயிருமோ அப்டி இப்டி ஏதாவது அவங்க நெனச்சு அவங்களே அது சொல்லி அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டம் தானே அதெல்லா
ஆமா ஆமா
ம்
நறிய பேர் அப்படிதா இப்ப நறிய பேர பாக்குறாங்க சொல்றவங்களுக்கு தெரியாது பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அத அனுபவிக்கிறவங்களுக்குதா ரொம்ப கஷ்டமே
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா எனக்கு ரெண்டுமே சுகப்பிரசவந்தா தோழி இன்னு வந்து அது என்ன சொல்றது குடும்ப இது பண்ணல இன்னு ஆ பண்ணல பண்ணல அதுக்கு அவங்க நா வந்து அரசு மருத்துவமனதான இப்ப இது பண்ணே பெரு
ம் ம் ம் சொல்லுங்க தோழி கேக்குதா கேக்குது ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அங்க சொன்னாங்க உ பெரிய பொண்ணுக்கு நாலு வயசானாதா அது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதனால
அப்படினு உங்க பெரிய பொண்ண சின்ன கொழந்தையா இருக்கும் போது நீங்க செகண்ட கன்சீவ் ஆயிட்டீங்களா
ஆமா பிரியா ஆமா தோழி
சேரி சேரி தோழி சேரி தோழி
விடுங்க தோழி
கிட்ட பேசுனதுல்ல ரொம்ப மகிழ்ச்சி தோழி மீண்டும் பேசுவோம் ஆ நன்றி ஆ